ஹலோ ஹலோ
ஹலோ
அ ஓ
ஹலோ கேக் ஆ ஹலோ
ஹலோ கேக்குதா மேடம்
ஆ கேக்கு சிஸ்டர் ஒங்களுக் கேக்குதா
ஆ கேக்கு என்ன பண்றீங்க
ஆ இரு இருக்கோ சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
அ நல்லாருக்கோ சிஸ்டர் நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கோ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க ஒடல்லு லஞ்ச்லா என்ன செஞ்சிங்க
ஆ லஞ்சா லஞ்ச் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு கல்யாண வீடு அதனால அங்க போனோ பேய்ட்டு சாப்டுட்டு வந்தாச் நீங்க என்ன பண்ணீங்க
ஏ சிக்கன் செஞ்சோ சார்
ஆ செர் செரி ஒங்களுக்கு எந்த ஊரு
எங்களுக்கு சென்னை சிஸ்டர்
ஆ செரி செரி செரி செரி
ஓ ஹோ ஹோ நீ என்னதுக் இல்ல சிஸ்டர் இந்த மார் லா இட்லி ஊத்த போறோ இட்லி வச்சி சட்னி
ஆ செர் செரி
சிக்கன் ஆனா இருக்கு ஒன்னா வச்சுக்கிற வேண்டியதா
ஆ சேர் சிஸ்டர்
ஆ ஒகே சிஸ்டர் நீங்க என்னன்ல நை நைட்டுக்கு டிப்பண்னு எங்க வீட்ல நா ஹா ஓகே ஓகே ஆ ஆ எங்க வீட்ல நா ஹஸ்பண் ரெண் மூனு கொழந்தைங்க
ஆ
ம் ம் ஆமா சிஸ்டர் ஒங்க வீட்ல யார்லா இருக்கீங்க
எங்க வீட்ல எங்க மாமா மாமி
ஆ
மச்சி
ஓஹோ சேரி சேரி அ
ஆ இவ்ளோ பேர்ருக்காங்க
ஓகே சிஸ்டர் ஓகே நீங்க என்ன நல்லா சமப்பீங்க சிஸ்டர்
பெம்மே சூப்பரா சமைப்போ நீங்க ஒரு நாள் வாரீங்ளா சமச்சு தர ஒங்ளுக்கு
ஆ கண்டிப்பா வரோ சிஸ்டர் என்ன நல்லா பெஷலா செய்வீங்க சிஸ்டர்
எல்லாமே செய்வோ கொஞ்ச கொஞ்சம் பிரியாணி அப்பறம் எல்லா செய்வோ எல்லாமே செய்யதா செய்வே
சேர் சேர் என்ன பிரியாணி நல்லா செய்வீங்க சிக்கன் பிரியாணி நல்லா செய்ங்க
ஆ
ஆ ஆ நா நல்லா பண்ணுவ ஸ் டர் சிக்கன் பிரியாணி மட் டன் பிரியாணி பீ பீஃபு
நீ
ஆ ஆ ஆ உங்க ஊர்ல என்ன பெஷல்
எங்க ஊரு வந்து உடன்குடி
ஆ ஆ
உடன்குடி ஸ்பெசல் கருப்பட்டி
ஓகே ஓகே ஆ கருப்பட்டி அப்ப நல்லா கெடைக்கூ
ஆ ஆமா
செ எ சே
ஆ
ஆ வேறென்ன சிஸ்டர் பிள்ளைங்கல்லா எப்டிருக்காங்க
ஆ நல்லாருக்காங்க
ஆ சேரி சிஸ்டர் ஸ்கூல் டியூஷன்லா போறாங்ளா ஆ நல்லாருக்கங் ஆ நல்லாருக்கங்க ஸ்டர் இன்னைகு ஸ்கூல் லீவ்ல வே ஆமா ஆடிகிட்டு பெரலி பண்ணிகிட்டு கெடக்கறாங்க மத்த நேர ஸ்கூ கூலுக்கு போவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு டூ டூஷன் போவாங்க மதர்ஸா போவாங்க அப்டியே டைம் போயிட்டேர்க்கூ கூல் வுட்டு வந்தோன்னே டீ போட்டு குடுக்கறது ஏதா ஸ்நாக்ஸு குடுக்கறது
ஆ
அதுலே போயிரு இப்ப ஸ்கூல் லீவ் வுட்டதுனால ஆடி பெரளி பண்ணிகிட்டு இது பண்ணிகிட்டு கெடக்கறாங்க
ஆ
இந்தா மணி ஒம்போது ஆவ போதுல்ல என சாப்பாட குடுக்கணு சாப்பாட குடுத்து ஒரு ஒம்போது போ ஒம்போரைக்குலா தூங்க வச்சிரணு அப்பதா அடுத்தநாளு அப்டியே எழும்புவாங்க லேட்டா ஸ் சில நேத்துல நேத்துலா பத்து மணியாக்கறாங்க பத்தரையாக்கறாங்க சாப்ட ஹா ஆமா எனக் கால்ல எழும்ப மாட்டைங்கிறாங்க கால்ல பத்து பத்தரையாக்கிர்றாங்க காலைல எழும்பி டிஃபன் சாப்பிட்றதுக்லா
அ அ அ
அதே லீ ஸ்கூலுக்கு அனுப்ப டைம்ல நமக்கு எழும்ப மாட்டேங்கிறாங்களா நம்ம சமைக் க்றதா அவுங்கள எழுப்புறதா அப்டியே போது சிஸ்டர் எழும்பவே மாட்டேங்கிறாங்க
ஆ நீங்க அப்போ லே சீக்கிரமா தூங்க போட்ருங்க அதா நல்லது
ஆமா சிஸ்டர் சீக்கிரமா தூங்க போட்டாதா காலைல எழிப்புறதுக் நமக்கு அப்டியே இருக்குது ஏனா ஏழு எட்டு மணிக்லா வேன் வந்துருமா ரெண்டு பேருக்குமே ஆ நமக்கு சமைக்கிறது கஷ்டமாருக்குது அஞ்சர மணிக்கு எழும்புனாலுமே சமைக்க முடிய மாட்டேங்குது ஒரு நேரத்துல தயிர் சோறு கிண்டி குடு க்றது ஒன் நேத்துல லெ லெமன் சோறு தக்காளி சோறு அப்டிமாதா கிண்டி இது பண்ண வேண்டியதாருக்கு ஸ்கூலுக்கு நான்வெஜூ குடுத்துவுடக் கூடாது ஆ இந்த நான்வெஜ் கெடையாதுனால வெஜ்ஜூ இதுகதா குடுக்கணு மத்த நேர வெஜ்ஜு சமச்சு குடுங்க சாப்ட மாட்டாங்க ஆமா நான்வெஜ்ஜூ அலோட் கெடையாது ஏனா சிலவலா முட்டையலா குடுத்துவுட்டா சிலவங்க போட்டு பிள்ளைங்க திங்க தெரியாம திண்டு ஸ்மெல் அடிக்குதுங்கிறாங்க ஆ அதனா ஆமா அதனால ஸ்க் நான்வெஜ் அலோவ்ட் கெடையாது
ஆ செர் செர் நான்வெஜ் அலோடிலன்னா என்னதா பண்ணனே தெரியாத் வே
பண்ணி குடுக்க ஒரு நாளைக்கி உருளக்கெழங்கு தயிர் சோறு ஒரு நாளைக்கி லெமன் ஒரு காலிஃப்ளவர் பொரிச்சு அந்த மாரிதா சாம்பார்ல நம்ம சாம்பார் காய்கறிமே போட்டு கொடுத்து விட்டா அது அப்படியே ரிட்டர்ன் கொண்டுட்டு வர்றாங்க
சேர் சே
அந்த உருளைக்கிழங்கல்லா அப்டியே ஒதுக்கி வச்சு அத அப்டியே உருளக்கிழங்கு கத்திரிக்கா என்னென்ன குடுத்து விட்றோமோ அத அ ப்படியு முழுசா வந்துருது பாக்ஸ்ல தனியா அப்டியே ஒதுக்கி வச்சிருக்காங்க
ஆ
சாப்பிட வேண்டியதானம்மா நம்மாக்கு இல்ல எங்களுக்கு இதெல்லா புடிக்கல அப்டின்றதாங்க இந்த காலிஃப்ளோரயு இந்த சிக்கன் சிக்ஸ்டி பைவ் மாரி பொரிச்சு குடுத்து விடுங்க எல்லாம் தப்பா காலியா இருக்கு
ஆ செரி செரி ஆமா அதுனா பசங்க கொஞ்சோ விரும்பி சாப்
ஆமா அத சிக்கன் மாரி அந்த ஸ்டேஷுக்கு நல்லா முருக பொரி ச்சு குடுத்துறன்ல அது காலியாயிரு மத்த அதேதா சொன்னனே வீ்ட்லயுமே நான்வெஜ்ஜீ கேரட்டு இதெல்லா பொரிச்சு குடுத்துட்டா சாப்ட மாட்டேங்கிறாங்க நா இப்ப எடைல ஊருக்கு போயிருந்தே மாமியார்தா புள்ளைய பாத்துட்டு இருந்
ஆ
அவுங்க சொல்றாங்க ஏ நா ஒரு நாள் கேரட்டு பொரிச்சு குடுத்துவுட்டுருந்தே பீன்ஸ் பொரிச்சு குடுத்துவுட்டுருந்தே ஓ அழகா சாப்ட்டுட்டு வருது இப்ப புள்ளை துவோ நீன்தா சாப்ட மாட்டீங்கிது சொல்ற அப்டின்றாங்க
ஆ அப்போ உங்ககிட்ட சொ ரொம்ப இது பண்ணிட்டே இருக்
ஹ ஆ ரொம்ப நா வேற நா அப்பா சொல்றாங்க நீதா
அது எல்லா பசங்களுமே அப்டிதா அம்மா கிட்ட சேட்ட பண்ணுவாங்க அது வேற வழியே இல்லண்டு சாப்டாவுது போல
ஆமா மாமியார் குடுத்தா சாப்ட்டுட்டு வந்துறாங்க அப்ப நீதா வந்து புள்ளைங்களுக் குடுக்க மாட்டேங்கிற நா கேரட்டு ஒரு நாளு குடுக்குறே பின்ஸ் ஆமா நம்மள இது பண்றாங்க நா குடுத்துட்டு வரே எல்லாமே சாப்ட்ரானே அப்டிங்குறாங்க அப்ப அ நம்மளுக் பேச்சு வாங்கி குடுக்குறது அ ஆமா
சரியா இருக்கு
ஹாமா சிஸ்டர் வேற அரிஸ் ரீசென்ட்டா எங்க ஊருக்கு எங்கும் போனீங்களா டிராவல் எதும் பண்ணீங்களா
இல்ல இல்ல சிஸ்டர் எங்கேயுமே போல எடைல மனப்பாடு போயிட்டு வந்துருந்தோ
ஆ
ஆ அதுக்கப்புற இங்க போவல இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு அட்டென் பண்ணிட்டு வந் ரிலேட்டிவ்ஸ்ல கொஞ்சோ கல்யாணோ அதுக்கு அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு
சேரி சேரி உங்களுக்கு எங்கயா வெளிய இல் எந்த ஊரு ரொம்ப புடிக்கு எங்கயா போலா அப்டின்னு எதுவு பிளான் பண்ணிருக்கீங்களா
ஆ ஆமா கொடைக்கானல்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கு உங்களுக்கு
ஆ நாங்க கொடைக்கல்லா கல்யாணம் முடியருக்கு முன்னாடி போனோ சிஸ்டர்
ஆ சேரி சேரி அ போயிருக்கீங்களா நீங்க நா போனதே கெடையாது
ஆ நா கல்யாணம் முடியும் முன்னாடி அம்மா வீட்ல இருக்கும்போது ஃபேமிலியா போயிட்டு வந்தோ எல்லாருமே
ஆ
அதுக்கப்புற போனது கெடையாது அதுக்கப்புற ரீசெண்டா அந்த குற்றாலம் போயிருக்கோ ஊர்ல ஒரு கல்யாண முடிஞ்சுச்சு ஃபேமியோட எல்லாரு ஜாயின் ஃபேமிலியா எல்லாரு நல்லா போனோ குளிக்க குளிக்க எல்லா போனோ அதுக்கப்புற எங்கயும் போனு எனக்கு இன்னு மூணாறு போணுங்கற வ ஆச
அப்டிங்ளா ஆ சேரி சேரி சேரிங்க ஆமா மூணார் ப்ளேஸ் செம்மையா இருக் குனு அதுவு எனக்கு பிடிக்கு மூணாறு பிளேஸு பிடிக்
ஆமா மூணாறு நல்லா இருக்குது அங்கதா போலா ட்ராவல் பண்லானு வச்சிருக்கு எதோ லீவுல லதா ஒரு நாள் ரெண்ட் நாள் லீவு விட்டாலா போ முடியாது சிஸ்டர் சோ ஒரு பத்து நாள் லீவு விடுவாங்கல்ல அந்த பறிச்ச லீவுலா வரும்ல
ஆமா அதுலதா என்ஜாய் பண்ண முடியு ஆமா
புள்ளைங்கள கூட்டிட்டு போணு அந்த சனி ஞாயிற் லீவு விட்டா புள்ளைங்க எங்கேயாது கூட்டிட்டு போங்கம்மா எங்கயாது கூட்டிட்டு போங்க பார்க்கு கூட்டிட் ட்டு போங்க பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்டின்ட்டே சொல்றாங்க
ஆ ஆமா பசங்க எல்லாமே அப்டிதானே
ஆ நமக்கு டைமே கெடைக்க மாட்டேங்குது ஒரு குட்டி ப புள்ள இருக்கானா நா அவன பாக்கவே நமக்கு நேர சரியா போய்ருது அதுலே அடிக்கிற வெயில்ல இதுல எங்கேயுமே போக முடிய முடியுது வெளிய தல காட்ட முடிய்ல அடிக்கிது அடிக்கிற வெயில் மண்டைய பிச்சுகிட்டு அடிக்குது
ஆமா சென்னைலலா சரியான வெயில் அடிக்கும்ல ஊர்ல இங்கயே வெயில் அடிக்குது அங்க சொல்லவா வேணு
ஆமா சிஸ்டர் ஓ ரொம்ப வெயிலு கிச்சன்லேலா சமைக்கவே முடிய்ல சமையல் சமைக்கவே வேணா தண்ணியா சாப் ப்பாடே எறங்க மாட்டேங்குது தண்ணி ஆகாரமா தா குடிக்கிறோ அப்டிங்கிற மாரி தோணுது ஆம் ஜூஸு அந்த மாரி லிக்விட் ஐட்டங்களாதா ஏற்கனவே சாப்பாடே எறங்க மாட்டேங்குது சமைக்கறதுமே எறங்க மாட் டேங்குது ஆ ரொம்ப வெயிலு மண்டைய பிச்சுகிட்டு அடிக்குது வெயில் ஆ ஆமா சிஸ்டர் அங்க வெயில் எப்படி சிஸ்டர்
இங்கயு வெயிலுதா சரியான வெயிலு மண்டைய பொழக்குது நீங்க சொன்ன மாதி வெளியலா போக முடியாது ஆ ஆ சேரி சிஸ்டர் ஒடம் பாத்துக்கோங்க அ அப்பப்ப கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா ஆயிக்கோங்க செரிங்ளா
ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே
ஆ சேரி ஆ சேரி சிஸ்டர் நீங்ளு எல்லார்டையு கேட்டேன் சொல்லுங்க செரிங்ளா
செரிங்க சிஸ்டர் செரி ஓ
ஆ சேரி சிஸ்டர் வக்கெட்டுமா
ஆ செரிங்க சிஸ்டர் செரி ஒடம்ப பாத்துக்குறுங்க ஆ சேரி ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே ம் ஆ குட் நைட் சிஸ்
தெரியுமா